ஹலோ
என்னடா பண்ற
சும்மா தாண்டா இருக்கே என்ன பண்றது எல்லா நாளைக்கு வேற எக்ஸாம்‌ வேற
அதா ஐ பி எல் பாக்குறியா
ஐ பி எல் பாக்கலடா
நீ இது என் பி டி யல் என்ன என்ன கோர்ஸு டேய்
ஒரே செகண்றா‌ வரேன்
ஆ
ஆஹ் இது அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் யூசிங் யாருன்னும்ன்னு ஒரு சப்ஜெக்ட்
ஆ ஓகே
அதெல்லா வீடு அடுத்த நாள் வந்து எக்ஸா இருக்கு என்ன பண்றது அத சொல்லு ஐயோட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு
ம் படிக்கலாம்னு தா கூப்டே
படிக்கலாம் தா கூப்டியா எவ்ளோ நீ பாத்துருக்க
ஃபர்ஸ்ட் மாடல் இப்ப தாண்டா இன்னைக்கு தாண்டா ஸ்டார்ட் பண்ணே
என்ன என்னென்னல்லா தெரியும்
அந்த லெவல்ஸ் பாத்திருக்கே அப்பறம் அந்த டிஃப்ரென்சியேஷன்ல வந்து ஐ ஓ டி மட்டும் பாத்திருக்கே
அப்பிடியா
எம் டு எம்மு ம் அப்பறம் ஐ ஓ யூ பாக்கணும்
சேரி சேரி அப்ப வந்து இந்த இப்ப இப்ப எம் டூ எம் வெனா பாப்போமா எம் டூ எம் வெணா பாப்போமா
ஆ ஓகேடா சொல்லித்தா
சேரி ஓகேடா எம் டு எம் அப்டின்னா வந்து மிஷின் டு மிஷின்
உம் அது தெரியும்ல ஆமா
அது வந்து எப்படி கனெக் ட் ஆவும் அப்டின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் மிஷின் விதவுட் ஹியூமன் இன்டர்வெஷன் அதாவது மிஷின் டு மிஷின் வந்து ஆ டைரெக்ட் கனெக்ட் பண்ணிக்கலா ஹியுமன் வந்து தேவ இல்ல
ஆ ஓகே
ஓகேவா
ஆ
இது வந்து எப்டி கனெக்ட் பண்ணிக்கலா அப்டின்னா டிவைஸ் டு டிவைஸ் கம்யூனிகேஷன்தா இதோட ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷனுக்கு வந்து கனெக்ட் ஆவுது அப்டினா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு கனெக்ட் ஆகற மாறி
அந்த மாறி
இதுக்கு வந்து இன்டர்நெட்ல்லா தேவயில்ல இப்ப வந்து லேப்டாப்பு கம் லேப்டாப்போ நம்ம போன் எடுத்துகிட்டோ அப்டின்னா இப்போ ஒரு டேட்ல வந்து இந்த டேட்டாவ டிரான்ஸ்பஃர் பண்ணறோ அப்டினா நார்மலா ஒரு கேபிள் மூலியமா கனக்ட் பண்ணாலே போது
ம் ஓகே
இதுக்கு வந்து நம்ம இன்டர்நெட் மூலியமாதா கனெக்ட் பண்ணுங்கற அவசியோ இல்ல தேவ இல்ல
ம் ஓகே
நா இதுல வந்து ஐ ஓ டிய பாக்கும்போது ஒய்ட் ரேஞ்சு அதாவது அதிகமான லெவெல்ல இது பண்ணிக்கலா அப்டின் பாத்துருப்பாங்க அதிகமான அப்ளிகேஸன் யூஸ் பண்ணலா அதாவ் ஒய்ட் ரேஞ்ச் ஆப் அப்ளிகேஷன்
மல்டிபிள் டொமைன்ஸ் யூஸ் பண்ணலா அப்டின் பாத்துருப்போ ஆனா மிஷின் டூ மிஷின்ங்கறது ஒரு ஸ்பெசிபிக்கான அப்ளிகேஷன் ஒன்னுதா யூஸ் பண்ணவே முடியு அதாவது லிமிட் டெடு இதுக்கு வந்து பத்தனா ஒய்டு ஸ்கோப் ஸ்கோப் அதிகமா இருக்கு ஐ ஓ டி ங்கறது வந்து ஸ்கோப் அதிகோ ஆனா மிஷின் டூ மிஷின்ங்கறது லிமிடெட்டு ஸ்கோப்புதா ஒரு ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் மட்டுந்தா யூஸ் பண்ண முடியு அதாவ்து இப்ப வந்து நானு நீயு வந்து எதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணு இப்போ உ மொபைல்ல ஒரு டேட்டா இருக்கு அது எ மொபைல்ல வேணு அப்டின்னா ஒரு ஒயரு மூலியமாவோ அது எல்லியாவது கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டா ஹவுஸ் ஷேர் பண்ணிக்கலா நம்ம ஸ்பெசிபிக்காதா இருக்க முடியு ஒய்டா இருக்க முடியாது எல்லாத்தோட இதாவு இருக்க முடியாது
ஆ ஓகே
அவ்ளோதா இ இது வந்து டேட்டா வந்து டைரெக்டாக எக்சேஞ்ச் பண்ணிக்கலா அதனால அதுக்கு பேர் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன்
ஆ பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் ஓகே
ஆமா பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷனு ஆர்கிடெக்சர்ஸ் அப்டின்னு பாக் அ
இதுல வந்து நெட்டு தேவ இல்ல டைரக்டா ஒயர் ஒயர்டாவோ இல்ல ஒயர்லெஸ்ஸாவோ கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலா
ஷேர் பண்ணிக்லா அதுக்கு பேர்தா பாயிண்ட டு பாயிண்ட கம்யூனிக்
பாயிண்ட் டூ பாயிண்ட் சொல்
டைரெக்டாக வந்து டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான் வெச்சுக்கோயே
ஆ
இப்ப நீ வந்து இதுல பாத்துருப்ப ஐ ஓ டி ல வந்து ஒரு நாலு லேயர்ஸ் இருக்கு ஆனா மிஷ் பெர்சப்ஷனு நெட்வொர்க்கு ப்ராசஸிங் அப்ளிகேஷனு
ம் ஓகே
ஆனா இதுல மிஷின் டு மிஷின்ல பாத்த அப்டின்னா வந்து கனெக்டெட் டூ த கேட்வே கேட்வே மூலியமா மட்டு தா கனட்டே பண்ண முடியு இதோட ஆர்கிடெக்சரே பாத்தீங்னா டிவைஸ் ஆர் கனெக்டட் டு கேட்வே
ஓகே
இது வந்து பாத்தன்னா ஒன்லி அப்ளிகேஷன் சர்வர்ஸ் மூலியமா மட்டுந்தா யூஸ் பண்ண முடியு
ஓகே
ஆனா இப் துல வந்து பாத்தோனா வந்து பர்சப்ஷன் நெட்ஒர்க்கு ப்ராஸிங்கு அப்ளிகேஷன் லேயர் எல்லாமே இருக்கு
ஆ
ஓகேவா இப்ப நம்ம அதுல பாத்துருப்போ ஒய்ஃபைய்யி ப்ளூடூத்து அப்டின்னு
ஆமா
இதுலியு அதேதா இதில வந்து பாத்தோன்னா ப்ளூடூத் வரு நமக்கு ஜி எஸ் எம்னு ஒரு தெரியுமா ஜி எஸ் எம்
அப்புன்னா சிம்மை ஓகே எது
ஆ
ஏதோ சிம்ன்னுர்க்கு
அதேதா அந்த மாரிதா ஜி எஸ் எம்ங்குறது ஒரு சிம் மாரிதா அப்புறமேட்டு எல் டி இ அப்டினா வந்து மொபைல மேல வந்து நம்ம நெட் ஓர்க் ஆன் பண்ணாலே எல் டி னு வரு அதேதா ஜி எஸ் எம் அதாவது இந்த நெட் ஒர்க் பேஸ்டு நம்ம மொபைல்ல என்னன்ன பேஸ்ட் இருக்கோ அதாவது ஜிஎஸ்எம் எல்டிஇ ப்ளூடூத்து
ஆ ம் ப்ளூடூத் மாரியே சிக்பின்னு ஒண்ணு இருக்கு
ஜிக்பீன் ஒன் ருக்கு
ஆ
அதுதா வந்து மிஷின் டு மிஷின்ல யூஸ் பண்ற அந்த டெக்னாலஜி
ஆ
ஆனா வந்து இப்ப ஐ ஓட் யூஸ் பண்ணோடது என்னான்னா வந்து வொய்பையி ப்ளூடூத்து எம்க்யூ டீ டீ ன்னு ஒன்னு இருக்கு
என்பிஐஓடி அப்பறொ லோரா வேனா
ஆ அதுக்கப்றமேட்டு ஹச் டி டிபிய யூஸ் பண்ணிக்லா
ஹச்டிடிவி யூஸ் பண்ணிக்லா ஓகே
யூஸ் பண்ணிக்லா அப்றொ க்ளவுட் ஃபிளாட்பாம் அதெல்ல தா க்லவுட் பிளாட்பாம் ஹெச் டி டிபினா வெப்சைட்ல இருக்குல்ல கிளவுட் இருக்கு ஐஓடினாவே க்ளவுட் ருக்கு நம்ம லெவல்ஸ்லே பாத்துருப்போல்ல
ம் ஆமா மா
அவ்ளொதா இது வந்து என்ன ஹேண்டில் பண்ணு அப்டின்னா லிமிடட் டேட்டா தா ஹேண்டில் பண்ணுன்டா மெயின் விஷ்யோ வந்து சின்ன டேட்டாவ தா ஹேண்டில் பண்ணு
ஆ ஓகே
டிஎம்னாலே மினிமம் ப்ராஸிங்னா லிமிடெட் டேட்டா தா ஹேண்டில் பண்ணு ஆனா ஐயோட்டி அப்டிங்க அப்படி இல்ல யார்ஜ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஹேண்டல் பண்ணு ரியல் டைம் ப்ராசஸிங் யூஸ் பண்ணிக்கு
ஓகே
ஓகேவா
ஆ
இப்போ ஐ ஐயோட்டி எடுத்துக்கிட்ட அப்டின்னா மல்டிபி டிவேஸ் கனேட் பண்ணிக்குனு சொல்லிருப்பேல்ல ஆனா மிஷின் டு மிஷினுங்கிறது லிமிடெட் டிவைஸ் கனெக்டிவிட்டி தா அது இதனால லிமிடெட்டுன்றனால லோ ஸ்கேலபிலிட்டி
ஆ
ஐ ஓட்டிங்கிறது பாத்தனா வந்து பெட்டர் ஸ்கேலபிலிட்டி
ஓகே
அதாவது மல்டிபிள் கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலால்ல அதனால பெட்டரு
ம் ஓக்
உனக்கு ஹை ஸ்கேலபிலிட்டி வரனுனா ஐ ஓ இ தா எல்லாத்தியு கனெக்ட் பண்ணிக்கலா
ஆ எல்லாத்தையு கனெக்ட் பண்ணிக்கலா
அதனால வந்து ஹை ஸ்கேலபிலிட்டின் சொல்லலா
ஓகேடா
ஓகே வா இப்போ மிஷின் டு மிஷின் பாத்தோனா அதுல வந்து பேசிக்ஸ் சப்போட் வந்து என்ன பண்ணுனா லோ இன்டலிஜென்ஸ் தா இன்டலிஜன்ஸே அதுல இருக்காது கம்மியான இன்டலி ஜன்ஸ் இருந்தாலே வந்து அதுக்கோட பேசிக் டேட்டாவ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலா அதாவது ஒரு சிம்பிளா ஒரு ஒயர்ருந்தாலே போது ஒ டேட்டா வந்து எனக்கு வந்து கம் கம்யூனிகேட் பண்ணிக்கலா ஷேர் பண்ணிக்கலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலா
ஓகே
அதனால அதுக்கு பேர் வந்து லோ இன்டெலிஜென்ஸ்
ஆ
இப்ப ஐ ஓ டினு பாத்தனா வந்து மாடரேட் இன்டலிஜென்ஸ் அது எது மூலியமா யூஸ் பண்ணறோ நா இன்டர்னெட் ஆப் திங்ஸ் மூலியமா யூஸ் பண்றோ
ஓகே
ஆனா ஐயோயிங்கிறது ஹைய்யி அதாவது இப்ப என்னா இதோ ட இது என்னாதுனா வந்து மிஷின் டூ மிஷினுங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் அடுத்த லெவல் போனுனா ஐ ஓ டி அடுத்த லெவல் போனுனா ஐ ஓ இ
ம் ஜ ஓ இ னா எல்லாத்து கூடோ ஷேர் பண்ணிக்கலா
எல்லாமே ஷேர் பண்ணிக்கலா
ஓகே
ஓகேவா இப்ப ஐ ஓ இ நம்ம ஒரு டெபனிஷன் மாரி எழுதலா அப்டின்னா என்ன எழுதுலானா வந்து இன்டர்நெட் ஆப் எவ்ரிதிங்ஸ் அப்டின்னா என்னென்னல்லா இருக்கு அப்டினா இன்டகரேஷன் ஆப் பீப்பிள்ருக்கு டேட்டா புராஸ் சிங்கு டேட்டா ப்ராஸிங்கு தி்ங்ஸ் டு கிரியேட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஓகேவா இதெல்லா வந்து நம்ம இதோட டெபனிஷனா எழுதிக்கலா ஐ ஓ டி அதாவது ஐ ஓ இ இன்டர்னெட் ஆஃப் எவ்ரி திங் ரெஃபர்ஸ் டூ அப்டின் போட்டுட்டு இன்டகரேஷன் ஆஃப் டேட்டா ப்ராசஸ் அண்ட் திங்ஸ் டு கிரியேட் இன்டெலிஜென் நா‌ ஃபர்சனு திங்சு பய எழுதிக்கலா அதுக்கப்பறமேட்டு கிரியேட் இன்டெிலிஜென்ஸ் சிஸ்டம் எதுக்குனா இதெல்லா வந்து வெ ச்சி நம்ம ஒரு இன்டெலிஜன் சிஸ்டமே உருவாக்கிர்லா
ஆ
ஐ ஓ டிங்கிறது ஒரு டிவைஸ தா கிரியேட் பண்ண முடியு நார்மலா இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோல்ல ஐ ஓ டி பிராஜெக்ட்டு எல்லாருமே நம்ம சிம்பிளா ஒரு டிவைஸ கிரியேட் பண்ணு டிவைஸ் தா கிரியேட் பண்ண முடியு ஆனா ஐ ஓ ஈங்கிறது ஒரு சிஸ்
பண்ணலா ஏ ஐ எம் எல் வச்சி இது வந்து ஐ ஓ இ வச் சி இண்டஸ்ட்ரியே கிரி கிரியேட் பண்ணலா
ஆ கரெக்ட் அதேதா
ஏ ஐ எம் எல்லு
எம் எல்லு எல்லாத்தையு யூஸ் பண்ணலா அதனாலதா வந்து என் னாகுதுன்னா அது வந்து அதுக்கு ஸ்கோப் வந்து எப்டின்னா வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோப் ஹை ஹை ஸ்கோப் அதாவது லார்ஜ் ஸ்கேல்
ஓகே
அதிகமான இன்டலிஜென்ஸ் வந்து ஐ ஓ இக்கு இருக்கு
ஆ
இதோட கம்யூனிகேஷன்லா வந்து எப்டி இருக்குனா ஆ இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன் அமாங் அதாது நம்ம வந்து மிஷின் டூ மிஷின்னா வந்து ஒண்ணு ஒயர்ல யூஸ் பண்ணுவோ இல்லன்னா ஒயர்லெஸ்ல யூஸ் பண்ணுவோ
ஆ ஓகே
ஐ ஓ டிங்கிறது வந்து பாத்தன்னா இன்டர்நெட் மூலியமா யூஸ் பண்றோ
ஆ
ஆனா ஐ ஓ இங்கிற கம்யூனிகேஷன் பாத்தனா வந்து பீப்பிள் டிவைஸ் அண்ட் சிஸ்டம் என்னன்ன லா இருக்கோ அதுதா கம்யூனிகேட்டே பண்ணு ஓகேவா அதுல வந் து நம்ம ஏற்கனவே பத்தோல்ல மிஷின் டூ மிஷின்ல வந்து ஆர்கிடெக்சர்ன்னு பாத்தால கேட்டுவே ஆர்கிடெக்சர் தா ஒரே கனெக்ட் டிவைஸ் கனெக்டேட் டூ கேட்கவே தா
இதேதா
இதுல வந்து பாத்தன்னா ஒரு நாலு லேயர் சொன்னன்ல பிரே பெர்சப்ஷன் லேயர் நெட்வர்க் லேயர் ப்ராசெஸ்சிங் ப்ராசெஸ்
ப்ராசஸ் லேயரு அதா ஆ ஆமா
ஆனா இதுல வந்து பாத்தன்னா வந்து அப்டியே மாறிறு எஜ்ஜு பா பாஃகு கிளவுடு ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸு அது எல்லாமே வரு
ஆ
ஓகேவா
ஓகே
ஐ ஓ எல்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்னா நீ சொன்னதுதா ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் மிஷின் இன்டலிஜென்ஸ் பிக்கேட் கிளவுடு கம்ப்யூட்டிங் அந்த அதிகமான லெவல்லா யூஸ் பண்றதுதா வந்து ஐ ஓ இ
ஆ
அதாவது ஒரு ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றதான்ட ஐ ஓ இ அவ்ளதா இதெல்லாமே வந்து ஹைய்யா தா இருக்கு இனி இது இல்லன்னா லோன்னு போட்டுட்டு இதெல்லா ஹைய்ன்னு போட்ருணு அவ்ளதா மேட்ரே இதுல
ஆ ஓகே
ஓகேவா ஒரு டைம் பாத்தீன்னா உனக்கே புரியு
சேரிடா
சேரி ஓகே பாத்துட்டு கூப்டு ஏதாவது டவுட்ன்னா கூப்டு பாத்துக்கலா அப்பறோ
அப்பறோ கூப்ட்றே ம் பாய்டா